ஹலோ
ஹலோ கேக்குதா கிளியரா இருக்கா நா பேசுறது
ரொம்ப கிளியரா இருக்கு கொஞ்சோ நல்லா இருக்கீங்ளா
ஓ நல்லாருக்கே நீங்க
ஆ ஆ நானும் நல்லா இருக்கே உங்க உங்ளுக்கு எத்தன பசங்க
எனக்கு ரெண்டு பசங்க
ரெண்டுமே பசங்களா
ஆ ரெண்டுமே பசங்கதா ரொம்ப நாள் ஆச்சு கோலே பண்ல நீங்க
இல்ல உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது கொஞ்சோ நெட்ஒர்க் ஏரியால்ல இருந்து வந்து பேசுங்க
ஆ இப்போ கேக்குதா பாருங்க
ஆ இப்ப ஓகே
ஆ ஓகேங்ளா கிளியரதானே இருக்கு
அ இப்ப கிளியரா இருக்கு என்ன கேட்டீங்க
இல்ல பிஸி ஆயிட்டீங்ளா கூப்புடுறதே இல்லயே அப்படின் கேட்டே இல்லாட்டி அடிக்கி கூப்புடுவீங்க இப்ப கூப்புடுறது இல்லையேன் கேட்டே
கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்துச்சுமா அதா கூப்புல்ல எதுவு நெனச்சிக்காதீங்க
இல்ல எதுமே இல்ல என்னோட பெரிய பையன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஆ சின்ன பையன் இப்தா ஆ அங்கன் வாடில சேத்திருக்கே
ஓகே ஓகே செரி நல்லா ரெண்டு பேரும் பசங்க பிரச்சனையே கெடையாது உங்ளுக்கு
ஆ போங்கமா நீங்க வேற அப்டி இல்ல பசங்களனாலதா பிரச்சனையே சமாளிக்க பட்ற பாடு என்னன் தெரியுமா பொண்ணுங்ளா இருந்தா கூட சொன்ன பேச்சு கேட்டு உட்காந்துக்குவாங்க போல பசங்க கேட்கவே மாட்டிங்கிறாங்க
ஆ எல்லா பசங்களு அப்டிதா இப்போ என எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையே
அப்டியா ஆ நா பாக்குறே அடிக்கடி ஆ அப்புடியா ஓ ரொம்ப லக்கா போச்சு உங்ளுக்கு
பொண்ணு வந்து ரொம்ப அடாவடி அதுதா ரொம்ப அடம் பிடிக்கு கஷ்டமா இருக்கு
பரவாயில்லையே பாருங்க நா எங்க எங்க சைடு எல்லா பொண்ணுங்க ரொம்ப சாஃப்ட் சொன்னா கேட்டு ப்பாங்க நல்லா கேர் பண்ணுறாங்க அப்டிலா இருக்காங்க
ம் ம் என்ன பன்ற அக்கா
இருக்கு
காலைல என்ன சமையல் செஞ்சீங்க
நா இன்னைக்கு ஸ்பெஷ்லா எதுவு பண்ணல ரசோவெச்சு பொட்டேட்டோ ஃப்ரை சமச்சாச்சு நீங்க உங்களுக்கு என்ன சமையல் ம் சமச்சுட்டே கால்லயே சமச்டே பையே இன்னைக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் கொண்டு போறதுக்கு அவனுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை வேறு ஒரே அடம் புடிச்சிருந்தான் அப்ப அவனு சமைக்கு போதே சேத்து எங்களுக்கு சமச்சுட்டே
பொட்டேட்டோ ஃப்ரை எப்டி பண்ணுவீங்க
பொட்டேட்டோ ஃப்ரை பெருசா வெரைட்டி எதுவு இல்ல நா சிம்பிளா பண்ற ஆள் தா சும்மாதா அந்த பூண்டு இருக்கு இல்லையா பூண்டு இந்த பொட்டேட்டாவு எண்ணெய்ல போட்டதுக்கு அப் அப்றோ இந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதெல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வேணா கொஞ்ச சி க்கன் மசாலா வேணா கூட ஆட் பண்ணிக்கலா கொஞ்ச ஃப்ளேவருக்கு
உ
அப்டி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுறது அவ்ளோ தா
அவ்ளோதானா செரி செரி பொட்டேட்டோ மட்டு நெறைய ரெசிபி பண்ணலா அதுனால ஒவ்வொருத்தவங்க என்னென்ன ரெஸ் ரெசிப்பி பண்றாங்கங்கறது தெரிஞ்சுக்கணு
எனக்கு பெருசா ரெசிபிஸ் எல்லா பண்ண வராது
ஆ
எனக்கு சின்ன சின்ன சிம்பிளான ஐட்டம்ஸ் மட்டு தா எனக்கு பண்ண வரு ரொம்ப ரிஸ்க் க்கான ஐட்டம்ஸ் எல்லா எனக்கு வராது இந்த பொட்டாட்டோ ல்லா இந்த இதெல்லா உண்டாக்குறாங்க பத்திங்களா பஜ்ஜி இந்த மாதி ரியல்ல எனக்கு அதெல்லா வராது
பொட்டேட்டோல பஜ்ஜி என்னங்க அத சீவி பஜ்ஜி மவுல தடவி பஜ்ஜி போட வேண்டியதுதா
ஆ போங்க பஜ்ஜி தெரியு சொல்றதுக்கு இ சியா வந்துரு பண்ணு போது ஏதாசுல்ல ஒன்னு மாவு கரெக்டா இருக்காது இல்ல சால்ட் கரெக்டா இருக் அது இல்ல அது
உங்களுக்கு அப்டி வரல அப்டின்னு சொன்னா இன்ஸ்டன்ட் மாவு வாங்கி போட்டு போட வேண்டியதுதா
அப்டித்தானே பண்ணிட்டு இருக்கே இப்ப இன்ஸ்டன்ட் தா ஒன்னு இன்ஸ்டன்ட் அப்டி வாங்கறது அதுவு இல்லன்னா வேக என்ன பண்றது கடையில போய் பார்சல் வாங்கிறது
பஜ்ஜிக்கு எல்லாமே பார்சல் வாங்குவீங்க சூடா சாப்ட்டாதா பஜ்ஜி டேஸ்ட்டா இருக்கு
பண்றது ஒரே பிஸி லைஃப்ல அப்படி எல்லா தானே நமக்கு பண்ண முடியுது
ஹ பஜ்ஜி ரொம்ப சிம்பிளானது திடீர்னு மழ பெஞ்சிச்சுனு வச்சுக்கோங்க எம் பொண்ணுக்கு மழ பேஞ்சுட்டாளே இந்த டைமிங்ல ம பஜ்ஜி சாப்ட்டா எப்டி இருக்குமா அப்டின்னு கேப்பா
ஹ
செஞ்சிருவே நானு ஒடனே எனக்கு டைம் இருந்துச்சுனா டக்குனு செஞ்சிடுவே அது ரொம்ப லேட் ஆகாது டக்குனு பண்ற வேல தானே அதெல்லா பஜ்ஜி எல்லாங்க அத சூடா சாப்பட்றது தா டேஸ்ட்டே
கண்டிப்பா கண்டிப்பா
ஒண்ணுமே கெடையாது ஒரே ஒரு வாழக்கா மட்டு டக்குனு போய் வாங்கிட் வர சொல்லிருவே பக்கத்துல இருந்து பேலன்ஸ் எல்லாமே வீட்ல இருக்கு சொ எல்லாமாவையு கலக்கி டக்குனு போட்ருவே நா இன்ஸ்டன்டு நா போட மாட் டே மோஸ்ட்லி மோஸ்ட்லி இன்ஸ்டன்டு போட மாட்டே எனக் கு அது பிடிக்காது எங்க வீட்லயு உள்ளவங்களுக்கு பிடிக்காது வச்சிருப்ப கடல மா
அ அப்ப இன்து அப்ப இன்சென்ட் இல்லாம நம்ம எப்படி பண்றது
அதா கடல மாவு அரிசி மாவு ஆ மிளகாத்தூளு உப்பு பெருங்காயத்தூளு இது எல்லாமே கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சோ போட்டுக்கணு கடல மாவு அதிகமா போடணு அரிசி மாவு கொஞ்சோண்டா போடணு அவ்ளோதா அதுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு ட்ரிக்கு இது மட்டுந்தா ஆ நல்லா கொஞ்சோ ப்ரௌனிஷ்ஷா வர்றதுக்காக பெருங்காயத்தூள் போடணு அது இன்னன்னு நம்ம போட்றது வாழக்கா இல்லையா அது வந்து இந்த வாயு எல்லாம் எடுக்குன் சொல்லிட்டு பெருங்காயத்தூள் வாழக்கா போட்டாலே பொது மோஸ்ட்லி பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுவாங்க ம்மதா பெருந்தாயத்தூள் போட வேண்டியது இவ்ளோதா ரொம்ப ஈஸியானது பஜ்ஜி
ஈஸி தா ஆனா என் நமக்கு வரமாட்டிங்தே என்ன பண் றது எவ்வளோ
ம் நா சொ மீனாட்சி கடலை மாவுனு விக்கு அதுல போட்டீங்கன்னா செம்மையா இருக்கு பஜ்ஜி கட்ல மாவுலயே நார்மல் கட்லம் அதா நீங்க மீனாட்சி கடல மாவு வாங்கி இப்போ கா கிலோ பாக்கெட் வாங்குறீங்க அப்டின்னா ஆக்சுலா அவ்ளோ உங்களுக்கு தீராது நீங்க ஒரு நூறு அதுல பாதி போட்றீங்க அப்டின்னா ஒரு கையளவுக்கு ஒரு அரிசி மாவு போட வேண்டியது அவ்ளோதா அதுல கா மூணுல ஒரு பங்கு அரிசி மாவ போட்டுட்டு நீங்க அப்றோ உ ப்பு தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு கரண்டி கார நெறைய வேணுனா ஒரு ரெண்டு கரண்டி மிளகாத்தூளு கார கம்மியா வேணுன்னா ஒரு கரண்டி அவ்ளோதா தண்ணிய ஊ த்தி நல்லா பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிர வேண்டியது அதுக் ஒரு அஞ்சு நிமிஷமோ இல்ல பத்து நிமிஷமோ ஒடனே போடக்கூ டாது ஒரு பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க இது இது ஸ்லைடா போடுவீங்க இலையா ஸ்லைஸ் லைஸ் பா வாழைக்காவ அத கட் பண்ணி அத ஸ்லைஸ் போட்றதுக்குள்ளர அந்த அஞ்சு பத்து நிமிஷோ ஊறிடு அது அவ்ளோதா இத தூக்கி அதுல இது பண்ணிட்டு டிப் பண்ணி இத அ அத தூக்கி அதுல டிப் பண்ணி எண்ணெல போட்டு எடுக்க வேண்டியதா வெரி வெரி சிம்பிள் பஜ்ஜி ரெடி பஜ்ஜி நா ரெசிபி சொன்ன உன்னே
ஆமா ரெசிபி சொன்னதுமே சாப்பிடணு போல் இருக்கு
நானு அதா நினைச்சே ஐயோ சொல்லிட்டு நமக்கு வேற செஞ்சு சாப்ப ணு போல இது ஏ பொண்ணு கேட்டிருந்தா ஏ என் பொண்ணு பஜ்ஜி ப்ரியரு
அப்படியா ஒ படி
வெளில போனா ஆமா வெளில போனா எவ்ளவோ ஐட்டம்ஸ் இருக்கும் சாப்பிடுறதுக்கு பானிபூரி அது இதுன்னு நறைய டம்ஸ் இருக்கும் அவ வந்து எனக்கு ஒரே ஒரு பஜ்ஜி மட்டு வாங்கி் கொடுத்துறே அப்டிம்பா
ஹ
உஹம் பஜ்ஜி கடை ல பார்த்தா நின்னுடுவா அவ
அப்டியா ஆஹா பரவாயில்லையே ரொம்ப ஃபேவரேட்டு்
ம் அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாரு
ஓகே ஓகே எங்க ஸ்கூல் போயிட்டாங்களா
ஆமா ஆமா ரெண்டு பேரு ஸ்கூல் போயிடுவாங்
ஓ அப்ப வரைக்கு ஃப்ரீதா
வர்ற வரைக்குலா ஃப்ரீ கிடையாது இப்ப எனக்கு ஷிப்ட் ட்டு ஸ்டார்ட் ஆயிடு இன்னைக்கு இப்ப ஷிப்ட் ஆமா இப்போ ஒன் ஓ கிளாக் ஷிப்ட் ஸ்டார்ட் ஆயிடு அதுக்கப்றோ எனக்கு டொ லெவன் ஓ கிளாக் தா முடியு ஒர்க்கு அது வரைக்கு ஒர்க் பண்ணணு இப்ப இப்போ காலைல எழுந்துச்சு டிஃபன் செஞ்சு லன்ச் செஞ்சு இந்த பசங்கள எழ்ப்பி இன்னு குளிக்க கூட இல்ல இப்ப ரெஃப்ரஸ் ஆயிட்டு போய் ஒர்க்ல உக்காந்தேனா அவ்ளோதா டொல்
ஓ அப்ப எப்படி வந்து டெய்லி எப்டி கரெக்டா ரொட்டீன் பண்றீங்க இடையில ஏதாச்சு டைம் போயிருச்சுனா எல்லாமே சொதப் பிருல்லியா கரெக்டா மெயின்டென் பண்றீங்க
அது பண்ணிதானே ஆகனு வேற வழி இல்லைல்ல அந்த ஒர்க்குல அது அப்டியேதா உட்காந்துருப்பே உக்காந்து பதினோரு மணி வரைக்கு அந்த ஷிப்ட் முடிஞ்சதுக்கு அப்றோந் தா எந்திரிக்கனு நடுவ்ல ஒரு ஹாஃப்ன அவர் எந்திரிக்ற அப்டினா சமைச்சு வச்சுட்டேனா இப்ப சாப்ட மாட்டே நா இப்பதா டிஃபனயே சாப்ட்டுருக்கே நானு அப்போ ஒரு ரெண்டு மூணு நாலு மணிக்குதா நா லஞ்ச்சே சாப்பிடுவ பசங்க வந்துருவாங்க அதுக்குள்ளாற
அது குள்ள வந்துருவாங்க வந்தாலு மறுபடியு அவங்க கூட அது இதுக்குல்லா டைம் போயிரு இல்லியா
அ அது இதுக்கெல்லா நா எதுக்கு போமாட்டே சாப்ட மட்டுதா உட்காந்து பாப்பாவுக்கு ஊட்டி விடுவே பேலன்ஸ் அப்றோ பரதநாட்டிய கிளாஸ் போய்டுவா
ஓ இடைல நம்மள இது பண்ண மாட்டாங்களா நாம ஏதாச்சு பண்ணிட்டு இருக்கும் போது
பண்ணுவா எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் வந்து ஆரம்பிப்பா என்ட்ட பசிக்குதுன்னு எட்டு மணிக்கு ஆரம்பிப்பா அததா சொல்றே அவ மட்டுந்தா வந்து டிஸ்டர்ப் பண்ணுவா என் பைய டிஸ்
பைய பைய வரவே மாட்டாம் போல இருக்கு
வரமாட்டா அவன் பாட்டு அவன் வேலைய பாத்துட்டு அவன் வருவா அவன் வந்து இப்போ இது அத்லட்டிக்ஸ் போவா அத முடிச்சுட்டு வருவா சாப்பிடுவா செஞ்சு வச்சிருப்பே சாப்பிடுவா கொஞ்ச நேர டிவி பாப்பான் அப்றோ ஹிந்தி கிளாஸ் போயிடுவா ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு ஹிந்தி கிளாஸ் போவான் திருப்பி வந்து ஏதாவது ஹோம் ஒர்க் இருந்தா முடிப்பா சாப்பிட்டு தூங்கிடுவா அவன் ஒர்க ரொட்டினா பாத்துக்குவா அவனுக்கு நமக்கு பிரச்சன கிடையாது
எனக்கு கரெக்ட் கரெக்டாஇருக்கு ஒன்டே
ஆமா அவனுக்கு டைம் கரெக்டா இருக்கு இவதா சின்ன பிள்ளையா இவள எங்கையு டியூஷன்ல சேக்கல
ஓ ஓ பைய தா அப்ப பிரச்சன இல்ல பெரிய பையே தா ஆமா
ஆ இவ சின்ன இவ சின்ன பிள்ளையா இவள எங்கையு டியூஷன் அனுப்பல இவ வீட்லையே தானே இருப்பா அதுனால வந்து இவ ஃப்ரெண்டு் இல்லனா வந்துடுவா என்ட்ட டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா
ஓ அப்போ வ்ரு வ்வருக்கு நடக்குது குழந்தையு
பரதநாட்டிய கிளா ஆமா பரதநாட்டிய கிளாஸ் அனுப்பி வுட்டே அந்த ஒன்ற மணி நேரோ கொஞ்சோ நம்மல ரிலாக்ஸா இருக்கலா போயிட்டு வந்ததுக்கு அப்றோ திருப்பி ஆரம்பிப்பா உ நீங்க என்ன பண்ணுவீங்க
நமக்கு என்ன காலையில
சேரி இருங்க நா எனக்கு ஒரு கால் வருது நா கூப்பிடுறே
ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே
உ